கம் வணக்கம்
ஹலோ
தோழர் இருக் வணக்கம் எப்டிக்கீங்க
ஆ தோழி எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்க நெனக்கி
எஸ் நானு நல்லாதா இருக்கே
ம் பள்ளிய பத் ஆ பள்ளிய பத்தி நீங்க என்னா நெனக்கிறீங்க இப்ப கேக்குதுங்ளா இப்ப கேக்குதுங்ளா ம் ம் பள்ளிய பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க பள்ளி
நம் சமுகத்துக்கு ஆ கேக்குது
ம் ம் சொல்லுங்க
பள்ளி இல்லாம நம்ப எதுவு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது படிப்பு படிப்பு ரொம்ப எல்லாத்துக்கு எல்லாருக்கும் செரி ஆ இப்பதெக்கி ஆ படிப்பு இல்லாம ஆ எங்க உங்களுக்கு வந்து வேலயு செரி ஆ டிஃப்ரெண்ட் எப்டி சொல்றது ஒரு தனிப்பட்ட எதாவ்து நம்மளால பண்ண முடியாத ஒரு பள்ளி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அதோட நம்பளுக் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து தேவப்படு
ம் பள்ளில உங்களுக்கு கெடச்சான அழகா அழகான ஒரு தருணங்கள் எதாச்சு எங்க கூட எங் கூட உங்களால பகிர்ந்துக்க முடியுமா
ம் ம் நீங்க சின்ன வயசுல படுச்சது கேக்குறீங்களா
ம் ஆமா உங்க பள்ளிக்கூடத்துல உங்க நண்பர்களோட இருந்த தருணங்கள் எப்டி இருந்துச்சு
அது ஒரு நல்ல லைஃப் தா அந்த டைம்
அ ஸ்கூல்னாலே ஒரு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சுத்துறது ஜாலியா இருக்குறது அ படிக்கிறமோ படிக்கல ஸ்பெஷல் கிளாஸ் கூட என்ஜாய் பண்றது அந்த மாதிரில்ல நல்ல நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு வாழ்க்கன் நெனெக் கிறே நீங்க
ஆமா ஒரு நல்ல வாழ்க்க தா அது டென்த் வரைக்கு நல்லா பிரண்ட்ஸோடோ நல்லா இருக்கு ஜாலியா பேசுவோ ஒர்க் பண்ணுவோ ஆ அங்கங்கப்ப வந்து அங்க விளாட போவோ ஒரு எக்சசைஸ்ம் இருக்கும் கண்டிப்பா
உம் இந்த மதிய மதி உம் இந்த மதியம் ஒரு ம நேரம் இடைவெளி சா சா லன்சுக்கு அப்புறமா விடுவாங்கள
லன்ச்சல பாத்தீங்கன்னா எல்லாம் மே ஆ ஷேர் பண்ணிப்போ ஒண்ணு கூட விடாம அவன் யாரு என்ன வச்சிருக்கா எல்லாத்தி பார்த்த சாப்பிடுவோ சரியா இருக்கும் அதால நம்ம மறுக்க முடியாதுன்னு நினைவுகள்
உம் ஆசிரியர் கூட நம்ம ஆசிரியருக்கும் நம்மளுக்கும் இருந்த நட்பு அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு அழகான ஒரு தருணமா இருக்குன்னு அப்ப இருந்துச்சு நினைக்கிறே ஆனா இந்த காலத்து இல்ல இப்ப இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு
ஆமா கண்டிப்பா ஏன்னா நம்ம இப்ப கூட நா போய் ஆசிரியர் பார்த்தா கூட அவங்க வந்து பேசுவாங்க எப்படி இருக்கு என்ன பண்ற எப்படி உ லைப் எப்படி போகுது எல்லாம் கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து பழகிருப்போ நல்ல பசங்களா ஆனா இப்ப அவங்களே சொல்றாங்க இப்பதா இந்த காலத்து பசங்க எல்லா எப்படி ஆயிட்டாங்க என்னேமே கொண்டு வராங்க அப்படிப்படிலா பேசுறாங்க டீச்சர்
உம் அ அப்ப இருந்த ஒரு கல்வின்றது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்ரிட்டா இது இது முடி இந்த வேலையை முடிக்கணும் இந்த வேலையை முடிச்சே ஆகணு இந்த டேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நேர கட்டுப்பாடு இருந்துச்சு இப்ப வந்து அந்த மாதிரி இல்லன்னு நினைக்கிறேன் அந்த கட்டு
இருக்கு எல்லாத்துக்கும் அடி அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இது கொண்டு வந்துட்டாங்க அதனால பசங்க ரொம்ப அதிகமாய்ட்டாங்க உங்களோட ரேஸ்பான்சிபிலிடி கரெக்டா பண்ண மாடறாங்க ஒரு பயமே இல்ல உங்களுக்கு
உம் அப்ப எல்லா பள்ளிக்கு போனணும்னா எல்லா சந்தோஷத்தோட போடுவாங்க இப்பல்லா வந்து பள்ளிக்கு போனும் நாலே இல்லா பள்ளிக்கு போலாமா இல்ல நம்ம இங்க வந்து இது பண்ணிகளா ஆ கட் அடிச்சட்டு வெளிய எங்கனா போகலாமா அந்த மாதிரி சினாரியோ கடைக்கலாம் போக ஆரம்பச்சுட்டங்க
ஆமா அந்த மாதிரி சிந்திக்கிற நிறைய பேர் இ அப்படிதா போது ஒருத்தர் கூட வந்து ஆ இப்பல்லாம் ரெண்டு வயசு மூணு வயசு பசங்க எல்லா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஆ எப்படி சொல்றது ரெண்டாவது மூணாவது படிக்கிறப்ப பசங்க கல்ச்சரே மாறிச்சு கல்வியோட கல்ச்சர்ஸ் இப்பல்லா அந்த மாதிரிலா இல்லா முன்னாடி இருக்கிற மாதிரி நான்ல்லா படிக்கும்போதுெல்லாம் அப்படி இல்லவே இல்ல ஹலோ
அவ வந்து இப்ப வந்து ரொம்ப தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கிறே நானு
ஹலோ
கேக்குது சொல்லுங்க
நடுல நடுல ப்ரேக் ஆயி ஆ கேக்குது
ஆ ஆசிரியருக்கு மாணவர்களுக்குமான அந்த புரிதல் இருக்குல ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்குல ஒரு புரிதல் அது வந்து இப்ப ரொம்பப் ஆ இப்ப ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு அப்டின்னு நெனைக்கிறே நானு நீங்க
அது கண்டிப்பா ஏன்னா அந்த மாரி இப்ப இல்லல்ல அவங்களுக்குள்ள யாருமே வந்து ஆ நல்ல ஒற்றுமையா யாருமே இருக்க மாட்டாங்க
உம் அந்த உணவு உணவு வேலையிலயு செரி அவங்க ஆசிரியர் எடுத்துட்டு வர்றத வீட்டு்ல ஏதாச்சு செஞ்சாங்கன்னா அப்பெல்லா வந்து மாணவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு கொஞ்சோ எடுத்துட்டு வந்து கொடுக்குறது பகிர்ந்து உண் பகிர்ந்து சாப்பிர்ரது மாணவர்கள் கூட உக்காந்து சாப்புர்ரது அதெல்லா ஒரு அழ கான தருணமா இருந்துச்சு உங்க லைஃப் அந்த மாரி ஏதாச்சு நடந்திருக்கா ஆசிரியர் கூட உக்காந்து சாப்புர்ரது அந்த மாதிரி
ஆ நடந்துருக்கு ஆசிரியர் எனக்கு கொண்டு வருவாங்க அந்த எல்லா களஸ்மேட்டுக்கு எல்லாருக்கு கொண்டு வருவாங்க
ம் அதே மாரி மாணவர்களு செரி நாங்களு செரி ஆசிரியருக்கு புடிச்ச உணவு ஏதாச்சு வீட்டுல செஞ்சாங்கன்னா அத கட்டி அவங்களுக்கு எடுத்துட்டு போய் குடுத்து அவங்க சாப்ட்டு இது நல்லா இருக்கு நீங்க எப்டி பண்ணீங்க அப்டி சொல்லி கேட்டு அது ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷத்த கொடுக்கு இப்பெல்லா அந்த மாரி இல்ல நெனைக்கிறே ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க இடத்துலயே உக்காந்துச அவங்கவுங்க சாப்டுங்க இந்த கும்பலா உக்காந்து சாப்டுறது அந்த மாரில்லா இருக்க கூடாது அப்டினு சொல்றாங்க
அந்த மாதிரால்லா இப்ப இல்ல யாரையு வந்து பழக கூடாது நெறைய கேர்ள் பாய்ஸ் அந்த மாரில்லா பழகக்கூடாது ஏன்னா அந்த மாரி மாறிச்சுலா என்விரான்மென்ட் சோ அதனால எல்லாத்துக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தா இப்பல்லா
ம் ஆணும் பெண்ணு பேசுறதுக்கே ஒரு ரெஸ்ட்ரிகீக்ஷன் இருக்கு இப்ப இப்போ நம்மளுடைய பார்வையே வேற அந்த மாரி மாறி இருக்கு அவங்கள நம்மளுடைய பார்வையே மாறி இருக்கு
ஆமா எல்லாத்துக்கு காரணோ இந்த மாதிரி ஃபிலிம் மூவிஸ் நெறைய வந்ததுனால சின்ன சின்ன பசங்களா பாக்குறது
சினிமானால நெறைய கெட்டு இருக்காங்கனு சொல்லலா ம் வேற ஏதாச்சு உங்களுக்கு அழகையான தருணங்கள் பள்ளி பள்ளி பருவத்துல அந்த மாரி ஏதாச்சு படிக்கு போது இந்த ப்ராஜெட் பண்றது ஆ சொல்லு
போய்ட்டு நம்ம எல்லாரு போய் விளையாட போவோ
ம்
அது ஒரு ஜாலியான இருந்துச்சு அந்த டைம் ஆனா இப்ப அதெல்லா யோசிக்கு போதொல்லா ரொம்ப ஞாபகோ வரு எல்லாருமே ஒரு செட்டில் ஆகிட்டாங்க எல்லா ஒ ஒரு இடத்துல இருக்காங்க
வேற வேற இடத்துல வேற வேற திசையில வேற வேற மாதிரியான வாய்ப்புகள்ள இருக்கு தாமு பள்ளி பருவ பள்ளி பருவத்துல வந்து நம்ம கத்துக்க வேண்டிய எல்லாத்தையு கத்துக்கிட் க சுற்றுச்சூழல பத்தியு கத்துக்கிட்டு நம்மளுடைய அறிவையு வளர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு அமைப்பா இருக்கு அந்த இடத்த நம்ம ஒழுங்கா பயன்படுத்திட்டா இன்னு நல்லா இருக்கு நெனைக்கிறே அந்த இடத்துல வேற எதுவு திசை மாறாம நம்ம நம்மளுடைய அறிவியு வளத்துக்கிட்டு சுற்றுச்சூழலயு வளத்துக்கிட்டு அந்த மாரி இருந்தா நல்லா இருக்குன் நெனைக்கிறே
ஆமா
அப்பலா பள்ளி பள்ளின்னா அந்த வகுப்பறைக்குள்ள இல்லாம வெளிய மரத்துக்கீழ அந்த மாதிரில்லா உக்காஞ்சு ஒரு மாதிரி ஜாலியா இந்த மாரிலா இருந்துச்சு இப்பெல்லா வந்தந்த க்ளாஸ் ரூம் ஏசிலியே உக்காருங்க இந்த பெஞ்சுலதா உக்காரணு கீழெல்லா உக்காரக்கூடாது வெளியல்லா போய் விளாடக்கூடாது வெளியே விளானாலு ஒரு சில இந்த செஸ் மாரி செஸ்லா வந்து மூளைக்கு நல்லா பயிற்சி தரக்கூடியதா இருக்கு ஒரு சில இதுலா இப்பெல்லா வந்து ஒரு சில எடத்துலலா வந்து நீங்க கம்ப்யூட்டர்லயே பண்ணுங்க எந்த ஒர்க்கா இந்தாலு அப்டி சொல்றாங்க நீங்க அத பத்த என்ன நெனைக்கிறீங்க ஸ்கூல்லெல்லா
இப்பல்லா மொதலெல்லா ஸ்கூல் வந்து க்ரௌண்டிருக்கு க்ரௌண்டுதா கம்பல்சரி இருக்கணு மேண்டேட்டரி ஆனா இப்பல்லா எங்க எங்க பாத்தாலு உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பனா இல்ல ஓப்பன்ல இருக்கு பட் ஆனா அங்க ஒரு க்ரௌண்டு கெடையாது ஃபுல்லா இன்டோர் கேம்ஸ் அந்த மாரிதா வெச்சிருப்பாங்க வெளியவே போ முடியாம அவுங்க ஏனா நெறைய ஸ்கூல் அந்த மாரியு தெறந்து வெச்சுருக்கா அவுங்களுக்கு எப்டிதா அவுங்களுக்கு அ ரிஜிஸ்டர் பண்ணுனாங்கன் தெர்ல வித்தவுட் கிரௌண்ட் இல்லாம்
ம் அந்த கிஅரௌண்டுக்கு போய் நம்ம விளாடாறதுக்கான அந் அத ஏங்கி ஏங்கி உக்காந்துட்டு இருக்கற தருணல்லா நெறையா இருந்திருக்கு எப்போ நம்ம க்ரௌண்டுக்ஸபோய் விளாடுவோ எப் ப நம்ம எல்லாரு கூடயு விளாடுவோ மத்த மத்த க்ளாஸ்ல இருக்கவங்களு கூட வந்து ஆ ஆ ஆ ம் மத்த ஃப்ரெண்ஸு மத்த க்ளாஸ் ஃப்ரெண்ஸு அப்போ கூட நம்ப கூட வந்து சேந்து விளாட்றது அலா ஒரு மாரி ஜாலியா இருக்கு ஓகே உங்க கூட பேசனதுக்கு ரொம்ப நன்றி நம்ம உரைய முடிச்சுக்லாமா
ம் ரொம்ப நன்றி நீங்களு பேஸ்னது
ம் ரொம்ப நன்றி